ஆ மதுரி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோலி
அ சொல்லுங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க ஆ இயற்கை வளங்கள் அதனுடைய முக்கியத்துவ பத்தி பேசுவோங்ளா ம் நம்ம அந்த காலத்துலலா பாத்தோம்னா எல்லா ஊர்கள்லயுமே வந்துட்டு நறைய மரம் வளர்குறது இந்த காய்கறி செடிகள் வளர்குறது பழங்கள் ஆ பத்தின செடிகள் எல்லா வளர்குறது வந்து எல்லாத்துடைய வீட்லயுமே வந்து இருந்து ச்சுங்க
தோழீ நம்ம நேத்து பேசணோமா
தெர்லிங்ளே
ஆ ஓகே தோழி ஆ ஓகே நீங்க பேசுங்க தொடந்து பேசுங்க
ஆ ஆனா வந்து இப்போதைக்கு கொரோனா காலகட்டங்கள்ல நம்ம மக்கள் பெரும்பான்மையானர்கள் பாதிக்கப்பட்டதுக்கு கார்ணமே சுத்தமான காத்து இல்லாததுதா சோ அதுக்கு முக்கிய கார்ணொ வந்து நம்ளுடைய ஆ நறைய இந்த செல்போன் டவர்ஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி காரணத்தினாலயு மரங்கள் வந்து சரியா பராமரிக்காத காரணத்தினால வந்துதா நமக்கு அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து ஏற்பட்டது அப்டிங்கறது ஆ இன்னு இந்த காலகட்டத்துல இன்னு அத அதிகரிச்சுருக்குங்கறது இப்ப மருத்துவ தகவல்களா வந்து வெளிவந்துட்ருக்கு அது பத்தி உங்ளுடைய கருத்த சொல்றீங்ளா
ம் அப்டி கேட்டீங்க அப்டின்னா வளங்கலப் அப்டிங்கறது நம்ம பாதுகாக்கணு தோழி எப்பவுமே காட்ட வந்துட்டு அழிக்க கூடாது அதே மாதிரி பாத்தீங்க அப்டின்னா நெறைய செடிகள் இருந்துச்சுன்னா எல்லாத்தயு வளர விடணு சில பேர் செடிகள் இருக்கு அத சுத்தொ பண்ணனுங்கறதுக் காகவே செடிகள்லா அழு
நிச்சியமா நிச் சியமா
அந்த மாதிரி பண்றத நம்ம கொஞ்சொ தடுக்கணூனு நா நனைக்குறே தோழி ஏனா மரங்கள் இருந்தாதா நமக்கு காத்து வரும் காத்து இருந்தாதா நம்ம அடுத்த தலைமுறைக்கும் அது வந்துட்டு யூஸா இருக்கும் எப்பவுமே அதனால மரங்கள வளக்கணு வெட் ட கூடாது அப்டின்னு அப்துல் கலாம் ஐயாவே சொல்லிருக்காங்க அத தொடந்து வி விவேக் சார் வந்துட்டு நறைய மரங்கள வந்துட்டு நட்டாங்க
அ கண்டிப்பாங் தோழி இப்ப எங் ஊர்ல இருக்கக்கூடிய நறைய சமூக சேவை நிறுவனங்கள்லெல்லா நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோ அப்டினா நிச்சியமா ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு மரோ வளர்க்கறது அவங்க வளர்த்து பராமரித்து அத பத் தின்ன செய்திகள வந்து மத்தவ்ங்ளுக்கு இது பண்ணாங்க அப்டின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் குடுக்கலா அப்டிங்குற மாதிரி ஒரு திட்டங்கள்லா வந்து இன்னைக்கி நடைமுறைப்படுத்திருக்காங்க தோழி அது பாக்கும் போது உண்மையாவே வந்துட் டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதுல வந்து நி ச்சியமா ஒரு கோடி மரங்களாவது வளர்க்கணு அப்டிங்கறக்காக அந்த திட்டத்த ஆரம்பிச்சுருக்காங்க அது தொடர்ந்து ஒரு ஐம்பதாயிரம் அல்லது ஒரு லட்ச மரங்கள் மாறும்போது ஆ நிச்சியமா அத வந்து ஒரு பெரிய விழாவா எடுக்குறதுக்கு கூட பேசிட்ருக்காங்க தோழி இது வந்து நிச்சியமா ஒரு விழிப்புணர்வா ஆமா தோழி ஆமா
ஆ சரி தோழி சொல்லுங்க
அதனால கோயில் நல்லா போயிட்டு இருக்குங்க தோழி நான் இரண்டு நாட்கள்ல்லாம் அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டேன் சோ இன்னைக்குதான் திரும்ப நாங்க என்னுடைய ஊருக்கே வந்தாச்சு நாளைக்கு வியாழக்கிழமைங்க இதனால நாளைக் க்கான அன்னதான ஏற்பாடுகள் முடிஞ்சு ஆஹ் என்னோடய மீதி வேலை கள் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில அன்னதானம் பண்றதா முடிவு பண்ணிருக்கு தோழி
ஓகே தோழி உங்க வீட்ட சுத்தி என்னென்ன மரங்கள்ல்லா வச்சிருக்கீங்க
வீட்ல வந்து முன்னாடி மருத்துவ குணங்குள்ல உள்ள செடிகள்தா இருக்கு ஏன்னா எங்கள்க்கு வந்து மேல மாடி வீடு தோழி அதனால மரங்கள் வந்து வெய் வக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அதனால வந்து துளசி செடி சோற்று கற்றாழை அதுக்கப்பறொ அஹ் இந்த மருத்துவ குணங்களுடைய செடிகள்தா வந்துட்டு இப்போதைக்கு வச்சு வளர்த்துட்டு இருக்கோ தோழி தண்ணீர் வந்து அதுக்கு கம்மியாதா பயன்படு இங்க கொஞ்சொ தண்ணீர் பற்றாக்குறை அதிகம்
குவோ
அதனால கற்பூரவல் ல்லி இந்த மாதிரில்லா வைக்கும் போது அது நமக்கு மருத்துவ ரீதியாவு அந்த காற்றோடு கலக்கும் போது நமக்கு தூய்மையான காற்று கிடைக்கு தண்ணீர் ஹ பயன்களும் வந்து நமக்கு அதிகமா அதுக்கு வந்து நம்ம பயன்பாடு இருக்காது தோழி
ஆமா தோழி சரியா சொன்னீங்க அதே மாதிரி இப்ப எங்க வீட்டை சுத்தியுமே நாங்க தென்ன மரொ ஆ அப்பறொ பலாமரொ மாமரொ உம் மாரி இல்லாம மரு மருதாணி வந்துட்டு இப்ப வச்சிருந்தோ அது வந்துட்டு மரமாவே நிக்கிது ஆனா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மருதாணி செவக்கவே இல்ல அது வந்துட்டு ஆண் மருதாணின் சொல்லுவாங்களோ
ஓ அத பத்தி எனக்கு தெரியல தோழி இப்பதா நா அப்டி கேள்விபடுறே மருதாணியில இரண்டு வகை இருக்குங்கிறது ஆனா எப்படியோ தோட்டத்துக்கு நடுவுல வந் வந்து உங்க வீடுருக்கு அத கேட்கும்போது உண்மையாவே சந்த ரொம்ப சந்தோஷமா இருக் ஏனா எனக்கு அந்த மாதிரி வாழணுங்கிறது வந்து மிகப்பெரிய விருப்பம் மொதல்ல வந்து கீழ வந்து என்னுடைய அம்மா அப்பாதா இருந்தாங்க மேல மாடியில நாங்க இருந்தோ இப்ப மூன்று வருடங்களுக்கு முன்னாட் டி அவங்க ரிட்டையர் ஆயிட்டனால சொந்த ஊருக்கே போயிட்டாங்க அம்மா அப்பா அப்ப வந்து கீழ வந் து வாழ மரோ இருக்கு சப்போட்டா மரம் வச்சிருப்பாங்க ஆ ஆ அது எல்லாமே வந்துட்டு நல்லா பூத்து குலங்கி நல்லா இருந்துது பட் சில தவிர்க்க முடியாத கார்ணங்களால அந்த மரத்த வந் து வெட்டி அந்த எடத்துல சிமெண்ட்டு போடுற மாதிரி சூழ்நிலை ஆயிருச்சு அது வந்து உண்மையாவே ரொம்ப வருத்தம் அளிக்கக் கூடியதா இருந்தது அத ஆ மாத்துறதுக்காக தான் நா வந்து இந்த மருத்துவ செடிகளை வந்து வளக்க ஆரம்பிச்சேன் அது கூடையே கீரை செடிகளும் வந்துட்டு போடுவோம் தோழி
ஓ ஓக்கே தோழி ஓக்கே தோழி
ஆனா தோட்டத்துக்கு மத்தியில நீங்க இருக்குதுங்கும் போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு
ஓக்கே தோழி அது எதுனால அப்டின்னா ஒரு மரோ ஐ மீன் நாங்க வச்சோ மருதாணி ரெண்டு மருதாணி வச்சோ இன்னு ஒரு செடி பாத்தீங்க அப்டின்னா அந்த அளவுக்கு வளரல இந்த செடி நல்லா வளந்துரு ச்சு ம ரம் மாரி நிக்குது அதான் நா சொன்ன மாரி ஆனா அரச்சு போட்டோம் அப்டின்னா செவக்கவே செவக்கல அப்பதான் எல்லாரு சொன்னாங்க அது வந்துட்டு ஆண் மருதாணி போல அதுனால செவக்கல நீங்க ஆ சின்ன செடியா இருக்கு இல்லயா அது வந்துட்டு நல்லா செவக்கு சொல்லும் போது அது பெண் மருதாணி அதனால அது நல்லா செவக்குது அப்டின்னாங்க சேரி இது செவக்காடியும் வெ ட்றத்துக்கு வந்துட்டு மனசில்ல நல்லா பெரிய இதாவே நிக்குது சேரி ஓக்கே நின்னுட்டு போது அப்டினு சொல்லிட்டு விட்டுட்டோ
உம்
மரங்கள் வளர்க்றல யார் அ அதிகமா ஆருவம் காட்டுவாங்க தோழி நீங்களா உங்களுடைய குழந்தைகளா
என் குழந்தைக்கு இரண்டு வயசு ஆகுது தோழி அதுனால ஆர்வம் காட்டுறது கஷ்டோ ஆ
ஆனா அவுங்க வந்து த்துவாங்க உங்க கூட சேந்து நிச்சயமா
து வக்கிறோம் இல்லயா எனக் இந்த ரோசா பூச்செடி ஆ அதெல்லா பாத்தீங்க அப்டின்னா எனக்கு கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் ஆ ரோசா பூச்செடி அதுமட் இல்லாம இந்த பூக்கள் சம்பந்தமா அ ஜெனிவா பூன்னு சொல்லுவோல இந்த மஞ்சக்கலர்ல சூரியகாந்தி மாரி இருக்கும்ல ஆஹ் அந்த அந்த பூ வந்துட்டு நான் சின்ன வயசு அது என்ன சொல்றது அஹ் கொண்டாந்து வச்சு அந்த செடி சின்ன வயசா இருக்கும் போது இருந்த நான் வளத்தேன்
ஓ ஓ
ஹ அதுக்கப்புறம் பாத்தீங்க எப்படின்னா இப்ப அது வந்துட்டு பெரிய மரமா இருக்கு எனக்கு பாக்கவே ரொம்ப சந்தோஷம் இப்ப எங்க வீட்ட தாண்டி போறவங்க எல்லா அந்த பூவ பத்தி தா பேசுறாங்க
ஓ நிச்சயமா நிச்சயமா அது உண்மையாவே நமக்கு அது கேட்கும் போது நமக்கு ஒரு உற்சாகமாகவும் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கும் நம்மளோட சேர்ந்து அந்த மரமும் வளர்ந்திருக்கிறதுங்கிறது வந்து உண்மையாவே ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் தானே தோழி ஏன்னா அது ஆடு மாடிக்கிட்ட இருந்து தப்புச் ச்சு எவ்வளவோ இயற்கை அஹ் உபதைகள் இருந்து தப்பிச்சு இன்னைக்கு அது மரமா வளந்து நிக்கும் போது அதுவு இந்த காலகட்டத்துல நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தா
உம் ஆமா தோழி ஆனா என்ன அது தலையிலதா வைக்க முடியாது. உம் பெரு சா இருக்குல்ல
அதனால தலையில வைக்க முடியாதுதா செ ஃபெஸ்டிவல் காலேஜ்ல எதுவும் கொண்டாடுனாங்கன்னா கொண்டுகிட்டு போவே அ அப்ப அந்த பூ வந்துட்டு அந்த தட்டு அலங்கார தட்டுல முன்னாடி அந்த காம்பு இருக்குல்ல அத கட் பண்ணிட்டு ஆஹ் அலங்கார தட்ல வ ச்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும்
ஓ நிச்சயமா நிச்சயமா
உம் அதனால இப்ப அது அழகுக்கு மட்டும் பயன்படுது ஒரு தடவ நா தலை ல்ல வச்சுட்டு போனேன் நல்லா இருந்துச்சு அது ஒன் சைடா வச்சோம்னா நல்லா இருக்கும் ஒரு பூ தா வைக்க முடியும் என்ன அதுவே நம்ம தலைய பாதி அடைச்சிடு
நிச்சயமா நிச்சயமா அந்த பூ வச்சு நிறைய அலங்கார பொருள்கள் எல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல தோழி அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்க
ஆஹ் பண்ணலாம் தோழி யூடியூப் பார்த்ததா கத்துக்கணும் என்ன ஏதாவது புதுசு பண்ண முடியுமான்னு
நிச்சயமா நிச்சயமா இப்பதா அந்த பூ வச்ச பொக்கே மாதிரி ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் கூட பண்றாங்கல்ல ஆஹ் சோ அந்த மாதிரி அல்ல அது அத பயன்படுத்தி ஏதாவது ஒரு பொருள் மருத்துவ குணங்கள் ஒரு எண்ணெய் வகையோ அல்லது வேற ஏதாவது நிச்சயமா ஒவ்வொரு பூவுக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல
உம் ஆமா தோழி
தி நம்ம சமூக வலைதளத்துல தொழாவி கூட ஆஹ் அதைய அதாவது நம்ம பயனுள்ள வகையில வந்து மாத் தலம் தோழி நிச்சயமா
நானு அதா‌ நெனச்சிட்டுருக்கே அது சீசன் வரப்பதானே பூக்குது அது பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அங்குட்டு உள்ளவங்க இங் டு உள்ளவங்கலா பறிச்சுட்டு தா போறாங்க ஆனா சீசன் வந்துச்சின்னு வச்சுகோங்க பயங்கரமா பூக்கு
ஓ ஓ பாக்கறதுக்கே அலகாருக்கு
அ இப்ப எங்க வீட்டு அட்ரஸ் நா உங்களுக்கு சொல்லணுன் வெச்சுக்கோங்களே வீட்டு அட்ரஸ் சொல்லணுன்னா தெருப்பேர் சொல்லிட்டு அதுல மஞ்ச கலர் பூ பூத்துருக்கு இல்லையா அந்த வீடுன் நா சொன்னேனா நீங்க கரெக்டா வந்தர்லா
ஓ ஒரு அடையாள சின்னமாவே மாறிருச்சி
ம் அதனாலதா தோழி அதெல்லா செரி அப்டியே இருக்கட்டு அப்டின் சொல்லிட்டு வச்சிருக்கோ ஆனா என்ன இந்த குப்ப கூட்டி அள்றதுதா ரொம்ப கஷ் டமாருக்கு
ஓ ஓ ஓ
ஏனா எல்லா மரமு வச்சிருக்கோமா பாவோ எங்க மம்மிதா கூட்டி எல்லா கஷ்டப்பட்ருக்கு சரி ஓகே தோழி தொடர்ந்து அடுத்த கால்ல பேசு
ஆ நன்றி தோழி ஆ ஓகேங் தோழி ம்